கேக்குதா நா பேசறது
வாய்ஸ் விட்டு கேக்குது ஹலோ
இப்ப கேக்குதாங்ளா
ஆ சொல்லுங்க
இப்ப என்ன பண்றீங்க நீங்க
நா ஒன்னு பண்லங்க சும்மாதா உக்காந்துட்ருக்க
ம் என்னோட ஃப்ரெண்டு சொல்லிருந்தேங்கள இல்லங்க் நா அதா என்னோட ஃரெண்டு வந்து ஒரு எட த்துல வந்து வேலைக்கு எங்க நா போற எடத்துலயேதா வந்துட்டு இருந்தாங்க பாத்தா நின்னுட்டாங்க வேற எடத்துல இப்ப போயின்னு இருக்காங்க அது என்னன்னா பிரஷர் அதிகமா இருக்கு போல டார்கெட் வெச்சு அது எவ்வளோ கஷ்டமான ஒண்ணு அவங்க ஒ அவ்வளோ ஒரு மாசோ போயி சம்பளமே போடலயா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்து இருக்கோ
ஐயோ
எப்டில்லா பண்றாங்கன் பாத் ஆமா அப்டியே புடிச்சுக்கிட்டாங்களா
அ சே
ம் எவ்வளோ கஷ்டோ அதெல்லா ஒரு மாசோ நம்ம ஒழச்சு இந்த மாரி போட்லன்னா எவ்வளோ கஷ்டொ அது
ஆமா டெய்லி போயிட்டு வந்து அ டெய்லி டார்கெட் பிரெஷர் ஆயி பேசி
அதா அதா
எ கஸ்டமர் கிட்டயு திட்டு வாங்கி
ம் ஏ இந்த மாரி பண்றாங்கன் தெரீல சில கம்பெனில்லா
ம்
ம்
நீங்க நம்ம ஃப்ரெண்டு கிட்ட யார்கிட்டயாது பேச்னீங்களா
ஆ ஆமா அவங்ககிட்ட நா பேச்னே அவங்க வந்து வேலை க்கி போயிட்ருக்காங்களா சங்கி
அப்டியா எந்த வேலைக்கு
ஜெப்டோல வேல செய்றாங்க்ளா பத்தொன்பதாயிரோ சம்பளமா எதனா ஒரு நைன் அவர் போலாமா
ஓகே
போயிட்டு இருக்காங்களா பாக் பண்றது இப்ப ஆர்டர் பண்றாங்கனா ஆர்டர் பண்ற பொருள எத்துனு வந்து பாக் பண்ணி கு
வாய்ஸ் பிரேக் ஆகுது ஹலோ ஹலோ நீங்க பேசுறதே கேக்கல
அங்க தா வேல செஞ்சிருக்காங்க
ஆ இப்ப கேக்குது சொல்லுங்க இப்ப கேக்குது சொல்லுங்க
அதுதா அங்கதா போயிட்டு இருக்காங்களா அவுங்க ஆனா அங்கேயோ வந் து கால்லா வலிக்குங்க பாவோ என்ன பண்றாங்க தெர்ல
நின்னு நின்னுடேவா பேக்
ஆமா இல்ல ஆர்டரு வந்துகிட்டே இருக்கு அங்க உ சும்மா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அந்த மாரிலா இல்ல வந்துகிட்டே இருக்கு எடுத்து அ எங்கக்குதோ அந்த பொருள போய் தேடி கண்டு புடிச்சு எடுத்துட்டு வந்து கவர்ல போட்டு பேக் பண்ணி குடுக்கணு இல்லைங்க்ளா வந்துகிட்டே இருக்கு நான் ஸ்டாப்பா ஆர்டரு
ம்
முஞ்சா ரொம்ப கஷ்டோ ஆனா
எங்க அவுங்க வீட்டுக்கிட்டயே போறாங்களாமா
ஆமா அவங்க வீட்டுக்கிட்டயே பக்கத்து சந்துலயே வா கிட்டதானா
ம்
ம்
எப்ப சொன்னாங்க உங்ககிட்ட
நேத்து வந்து நா கேட்ட ஏன் கால் பண்ண எடுக்கதில்லன்னு இப்டி சொன்னாங்க சரின் நானு விட்டுட்ட வேற எதும் நா பெருசா கேட்டுக்கல ம் என்ன பண்றீங்க நீங்க
புரில
சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டங்க
என்ன சாப்டீங்க
நா வந்து
புரியல ஆ
ட்டன் மட்டன்
இல்ல ரொம்ப தூரத்துல பேசற மாரி கேக்குதுங்க
அ ஹலோ மட்டன் பிரியாணி சாப்ட் அ
ஓ சரி சரி சரி சரி சரி நீங்களே செஞ்சீங்ளா
இல்ல இல்ல நா பெரியமா வீட்டுக்கு போனல்ல
ம் ம்
அங்க எங்க அண்ண செஞ்சாரு
ஓ நல்லா இருஞ்சா பூவா சாலே ம்
மட்டன் பிரியாணியு சிக்கன் கிரேவியு சிக்
எனக்கு எனக்கு சாப்பணு போல இருக்குதுங்க நா வந்து இன்னக்கி நூடுல்ஸ் சாப்ட நூடுல்ஸ் ஷவர்மா சாப்ட
ம் ம் ம்
ம்
நா நேத்து வந்துட்டு எங்க அண்ணனோட
புரில
எதுக்கு
விட்டு விட்டு கேக்குது
கேக்குதா ஹலோ எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் எங்க அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பேபி பொறந்திருந்துது
ஓ அப்டிங்ளா
ஆமா அது பாக்குறதுக்காக நானு எங்க பெரிம்மா எங்க அக் அக்கா எங்க மாமா ரெண்டு பாப்பாவு போனு கார்ல போயிட்டு அவங்க வீட்ல போய் பா பாக்க போனோ எப்ப கெளம்பனும்னா ஒரு ஒரு அஞ்சர மணி அந்த மாரி கெளம்பனு
ஓ
களம்பி போணு எங்க கொரட்டூர் அங்கதா அங்க போய் பாத்து கொழந்த வந்துட்டு பொண் கொழந்த கேக்குதா வாய்ஸ் எக்கோ கேக்குது
இப்ப கேக்குது
கேக்குதா ம் கேக்குது கொழந்த வந்து பொண் கொழந்த போறோம் தூக்கிட்டே தா இருந்துதே அந்த கொழந்த
ஆமா பின்ன கொழந்த தூங்கிட்டு தா இருக்கும்
இல்ல கண்ணு கூட திறந்து பாக்கல அவ்ளோ நேரம் தூங்கிட்டே இருந்தது அவுங்க அப் பா வந்த கண்ணு திறந்து பா அவ்ளோ நேரம் நாங்க கேக்குதா
ஆ
அவ்ளோ நேரம் நாங்க எல்லாரும் பேசிட்டே இருந்தாங்க எழுந்து கண்ணு திறந்து பாரு பாருன்னு தூங்கிட்டு அவுங்க அப்பா வந்த உடனையு சி அவுங்க அப்பா பேசு போது சிரிக்குது கண்ண திறந்து பாக்குது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது ம்
உம் தெரியுது பாருங்க இப்ப பெறந்த கொழந்தைக்கு
உம் அதுவும் அவுங்க வேற ஒருத்தவுங்க மடியில வ ச்சோனையு அழுவுது அவுங்க அம்மா மடியில இருந்தோனையு அப்படியே அமை அமைதியா இருக்குது
ஆமா அந்த ஸ்மெல்லு தெரியும்ல்ல
உம்
எங்க அம்மா வந்து கல்யாணத்துக்கு போயிருக்காங்க
உம் உம்
நேத்தே போயிட்டாங்க நேத்து நானே தனியாதா இருந்தேன் வீட்டுல
ஓ நானும் பாத்தே உங்க அம்மா ஸ்டேட்டஸ் வச்சாங்க
ஆ கல்யாணம் எங்க அக்காவோட கல்யாணம் போயிச்சுண்ணா ஆமா எங்க அக்காவோட கல்யாணம் போயிட்டாங்க என்னையு கூப்ட்டாங்க இப்போ அங்க இப்ப ரிசப்ஷன் வர சொன்னாங்க புடிக்கலா அதா போல
உம் ஓகே உங்க அக்கா கல்யாணம் தான ஏன் போல
நானா நாலா அவ்வளோ பேசினது இல்ல யாருகிட்டயு
உம்
நா யாருக்கிட்டயு அவ்ளோ பேசுனதே இல்ல அவ்ளோ பழக்கம் இல்ல எங்க அம்மானா பேசுவாங்க அதுவு ரொம்பல்லா இல்ல இந்த மாதிரி எதுனா ஃபங்க்ஷன்னா பேசுறதா
ஓகே
அதனால நானும் போகல
உம் நாளைக்கு உங்களுக்கு பொறந்த நாள் தான
ஆமாங்க அத ஏன் கேக்குறீங்க
ஏங்க என்ன எதுனா பிளான் இருக்கா நாளைக்கு வெளிய போறீங்க உ
எங்கயு பிளான் எனக்கு இல்ல அவுங்க என்ன பிளான் போட்டு வச்சிகுறாங்கன் தெரில வீட்டுக்கு தான் வர சொன்னாங்க அங்கதா ஏதோ பிளான் போட்டு வச்சிக்குறாங்க போல்ருக்கு
ஓ சேரிங்க நைட்டு சீக்கிரமா தூங்கிடுவீங்களா
தூங்குனா தூங்கிடுவே ஏன் கேக்குறீங்க
தூங்காதீங்க வெயிட் பண்ணுங்க
எதுக்கு எதுக்கு சரியில்லையே இது முன்னதே நீங்க கேட் டீங்களே
சும்மா தாங்க கால் பண்ண எதுனா உங்களுக்கு வீடியோ எதனா எடிட் பண்
புரில இல்ல சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குது
இப்ப கேக்குதா
ஆ இப்பதா கேக்குது
நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பர்த்டே அன்னைக்கி எடிட் பண்ணி அனுப்னீங்கள
ஆ ஆமா அதே மாரி நா பண்ணி உங்களுக் அனுப்பனுமா ஆ அப்றோ அடிதா வாங்குவீங்க நா பண்ணி என்னோட ஃபோட்டோ போட் நானே பண்ணி உங்களுக் அனுப்பனு
சே அனுப்புங்க சேரி எதனா ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க
அ அ அனுப்பற வாங்க ஃபஸ்ட்டு
சேரி அனுப்புங்க போட்றதுக்கு எதுவு இல்ல அப்புறமா நா வந்துட்டு ஸ்நாப்ல எடுத்த ஃபோட்டோ எல்லாத்யு
சேர் வேண்டா வேண்டா நானே அனுப்புற நானே அனுப்புற
ஆ அனுப்புங்க
ம்
ம் சீக்ரமா தூங்கிடாதீங்க
எதுக்கு நீங்க சொல்லுங்க
எதுக்கோ நீங்க தூங்க கூடாது ஓகே
நா தூங்குனா தூங்கிடுவ
பாருங்ள ஒரு டொல்லோ கிளாக் வரைக்கு தூங்காம இருங்க போது
எதுக்கு சொல்லுங்க நீங்க க்கு சொன்னதா நானு தூங்காம இர்ப்ப ம் கால் பண்ணுவ எடுங்க ஓகேவா சந்தேகமாகுது எனக்கு
ஒரு சந்தேகமு இல்ல நா என்னங்க பண்ண போற
ஆமா என் வீட்டு இது அட்ரஸ் கேட்டீங்கல எதுக்கு அது கேட்டீங்க
நானா கேட்ட
ஆமா எப்யோ கேட்டீங்ளே அட்ரஸ் அனுப்புங்கன்ட்டு
தெர்ல தெரியாம இது எதுக்கோ கேட்ருப்ப
ம்
ஹ
சரிங்க
ம்
ஏன் ஃபோ ஃபோன் பண்ணி உங்க பெரிமாட்ட குடுக் போறீங்ளா
ச அப்டிலா இல் எடுங்க ஓகே வா அப்டிலா பண்ண மாட்ட கால் பண் தூங்காதீங்க தய்வு
ஏது